ஹலோ வணக்கம் தோழி ஆ இன்னிக்கு நல்லார் கே தோழி நீங்க நல்லாருக்கீங்களா
ம்....
ஆ இன்னிக்கு ஈவினிங் கியா பிளான் வச்சிருக்கீங்களா சண்டேங்கிரங்காட்டி
இல்லை தோழி அப்பிடி எதுவு இல்ல போன வாரோதா வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்தோ ஆ கேரளாவில இருக்க கூ டியா மீன் குளத்தி பகவதியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வந்தோ தோழி ஆ அதனால இந்த வா ம் எதுவோ வந்துட்டு பிளான் இல்லை ஆ அதுவு இல்லாமா மா நேற்று ஆ முன்தினம் தா வந்துட்டு நேற்று முன்தினம் தா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் தோழி தம்பி வந்து அதிக மதிப்பெண் வைத்ததற்க க்காக ஒரு பாராட்டு விழா வச்சிருந்தாங்க அதனால அது வந்து நான் படித்த கல்லூரியில வச்சிருந்தாக தோழி நா எம் எட் படிச்ச கல்லூரியில சிறந்த... மாநிலத்தில சிறந்த இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழா தோழி அங்க வந்து என் மகனோடு போயிட்டு வந்தது வந்து உன் உண்மையாவே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த விஷயமா இருந்தது தோழி ஆமா நா வந்து மூனத்துக்கு முன்னாடி அங்க படிச்சது இன்று என் மகனோடு அங்க நா படிச்சப்பவு நானு வந்து காலேஜ் செகண்டு தோழி இன்னைக்கு அதே காலேஜ் அதா என்னோட மகனோட அதே இடத்துக்கான பரிசா வாங்க போது இது உண்மையாவே அது ஒரு நெகிழ்ச்சியான தரனுமா
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப படிப் பயங்கர படிப்சு ஆனா
ஆ படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் தோழி அதனாலதானா என்னமோ தெரியல ஒரு நிலையான எடத்துக்கு வந்து இதில்லா முடியல்ல
அய்யோ அப்படிய எல்லா சொல்லாதீங்க எப்பவுமே எதுக்கு நம்ம கூட துணையா வருதோ இல்லையோ இந்த படிப்பு வந்து யாருமே நமகிட்ட இருந்து அத பறிக்கவே முடியாது எடுக்கவு முடியாது அதனால படிப்ப பொறுத்த வரைக்கு என்னை மே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கை கொடுத்து
ஆ அது வந்து ஒரு அழியாத சொத் துதா தோழி அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து நமக்கு கெடையாது
கண்டிப்பா கண்டிப்பாங் தோழி
ஆ இன்னைக்கு நம்ம வேணுனா கல்வியினுடைய முக்கியத்துவத்த பத்திய தொடர்ந்து
கல்வியினுடையத்த முக்கியத்துவத்தைங்களா சேரிங் தோழி ஓகே ஆ படி பேசு அதாவது க கல்
தோழி
இல்லைங்க தோழி அதாவது கல்விங்குறது என்னன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம படிச்சதுக்கு இப்பத்துக்கு நறைய வித்தியாசோ இருக்கு இப்பதா வந்து அதனுடைய பிரிவினைகள் எல்லா நறைய ஜாஸ்தி இருக்கு நம்மளதுனா வெறு மெட்ரிக்கு மட்டந்தா இருந்துச்சு இல்லைங்களா அதனால நமக்கு தெரில அது வந்து படுச்சோ அதே மாரி ப பன்னெண்டாம் வகுப்பு படிக்குறப்ப பாத்தீங்கன்னா அதுல என்ன தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்கதா வந்து டாக்டர் இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அது நீட் எழுதணு இப்ப புதுசா எவ் நா அப்ப இப்பதா கேக்குற அந்த அக்ரிகல்ச்சர் ஆர்சிடெக்சரு படிக்குறவங்க கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா
நிச்சயம்மா தோழி
அதனால இப்புடி இந்த புள்ளைங்க படிக்குறத படுச்சுக்கிட்டே இருக்கணு அதாவது பிளஸ் டூக்கு மார்க் எடுக்குறக்கும் படிக்கணு திருப்பி அந்த எட்ரன்ஸுகெல்லா படிக்கணு இப்ப மெடிக்கல்னா நீட் அந்த மாரி எல்லா படிக்கணு இன்ஜினியரிங்னா வேற வேற என்ட்ரன்ஸஸ் எல்லா படிக்கணு ஒண்ணுமே இல்ல இப்ப இந்த ஆச்சல் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாரி எதாவது படிக்கணு எழு எழுதணும் அப்டிங்குறது புள்ளைங்களுக்கு என்ன தெரியுங்களா ஆகுது ஒரு மாரி வெறுப்பாயிடுது
நிச்சயமா தோழி அது வந்து அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்த வந்து ஏற்படுத்துது கல்விங்குறது வந்து நிச்சயமா ஒரு ரு ஒரு மனம் மகிழ்ச்சியை தரக்கூடிய செயலா இருக் க்க வேண்டியது இன்னிக்கு வந்து அதுவே அவங்களுக் து வந்து ஒரு சுமையா மாறிருது ஆ அதனால அந்த மாதிரி இல்லாம அவங்களு வந்து அ அந்த காலத்திற்கு ஏற்ப ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்ம படிக்குற காலத்துல எல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து முழு போர்ஷன்ஸ் தா வந்துட்டு நம்ம எழுது வோ முழாண்டு தேர்வுக்கு ஆனா இப்பப்படிந்த இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் வைஸ் புக் அப்டிங்கறனால அந்தந்த டேர்முக்கு மட்டுமே எழுதுறனால ஒன்பதாம் வகுப்பு பத்து பதினொன்னு பன்னெண்டு வரும்போது அவங்க முழு புத்தகத்தை படிக்கும்போது த்து அவங்களுக்கு சில சிரமங்கள் வந்து ஏற்படுது தோழி
ம் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்டுதா ம் அதாவது இப்போ இதுல இது வேற சிப்பிச்சிருக்காங்க சிபி எஸ் சி தனியானா ஐசி ஐசி சிலம்பஸ்து தனியா சமச்சீர்ன்ட்டு தனியா இந்த மாரி அத பிரிகும் போதே கொழ அத பிரிவின வ வந்து என்ன பொறுதவரகும் இருக்க கூடாது எல்லாத்துக்கும் சமமா அந்த படிப்பு இருக்கணு அப்டிங்கறத தா யோசிக்கணு ஒரு தடவ இப்போ வந்து நம்ளுது மாரி நம்ளுது அந்த மாரி இ இ இருந்துடாதாங்க பிரசினி இல்ல அதாவது ஒரே மெட்ரிக்கு ச சிலபஸ்தா எல்லாரு நீங்க அததா படிகணு பன்னென்டாம் வகுப்புல நீங்க எவ்ளோ மார்க் எடுக்றீங்களோ அத வச்சு உங்ளுக் வந்து மேல் எடதுல வந்து இந்த மெடிகல் சீட் கெடைகணு அப்டிங்கற ஒரு அ விஷ்யத்த கொண்டுட்டு வந்தாங்கனா கொஞ்ச சிறப்பா இருக்குனு தோணுது
தோழி நிச்சியமா எடேல வந்துட்டு நமக்கு ஸ்டேட் போர்டு மெட்ரிகும் ஒரே மாரி சிலபஸா கொண்டு வந்தாக தோழி ஆனாலா இப்ப வந்து அத் துமே வந்துட்டு சி பி எஸ் சி ஐ சிங்கும் போது ஸ்டேட் போர்டு மெட்ரிக்கு ஒன்னா கம்பைன் ஆனாலுமே இப்ப சி பி எஸ் சி ஐ சி ங்கறது வேற வேற துறையா இருக்கும் போது ஆ நம்ம நீட் போன்ற பொது தேர்வுகள் ஏற்படும் போது அந் த சி பி எஸ் இ ஐ சி ஏ குழந்தைகள் வந்து இன்னுமே சற்று ஆ கூடுதலா எடுக்கறதுக்கு வாய்புகள் இருக்கு அந்த மாரி சமயங்கள்ல வந் து ஏனா அவுங்க வந்து எக்ஸ்ட்ரா புத்தகங்கள் படிகறனால அத பேஸ் பண்ணி அவுங்க வந்து வந்துர்றாங்க பட் எல்லா பெற்றோர் எங்களாலையு குழந்தைகள வந்து சி பி எஸ் சி ஐ சி ஐ சில மட்டுமே வந்துட்டு படிக்க வைத்துட முட் டியாது ஏனென்றால் அரசாங்கம் நிர்ணயிக்க கூடிய ஆ கட்டணம் வேறாரு க்கு பள்ளிகள் வாங்ககூடிய கட்டணங்கள் வந் இது வேற வேற இருக் க்கறதே வந்துட்டு ஒரு பெரிய மாறுபாட்டுக்கு காரணம் நிச்சயம் அதற் ஒரு வலி கூடிய சீக்கிரம் வந்து பெறக்கும்னு தா நெனைக்கிறோ தோழி இந்த நீட் நீங்க சொன்ன மாத் திரு நீட் எக்ஸாமல்லா எடுத்துட்டு எல்லாதுக்கும் பொதுவா ஒரு மதிபெண் அடிப்படையில குடுதாங்க அப்டினா நிச்சயமா குழந்தைகள் வந்து அந்த கல்வியினுடைய மகத்துவத உணர்ந்து இன்னுமே பல்வேறு இடங்கள்ல வந்து அவுங்க நிலைநாட்டலாம் தோழி
அதாவதுங்க எப்டினா அந்த காலத்தல்லா சுமாரா படிசவுங்களுகுமே பாத்தீங்கனா கொஞ்ச அறிவு ஜாஸ்தியா இருக்ற மாரி இருக்கு இப்ப நம்ம முன்னோர்கள் காலத்ல பாத்தீங்கனா எல்லாருமே ரொம்ப அறிவுதிறனோட இருப்பாங்க அப்டினு சொல்லுவாங்க நமக்கு அப்புற அவுங்களுக்கு அப்புற பாத்தீங்கனா அம்பது சதவீத அது கொஞ்சோ கம்மிய ஆயிச்சு செ அப் அப்டிங்கறாங்க நா என்னங்கறனா இப்ப இப்போ இவுங்களுக்கு இந்த மாதிரிங்க இப்போ ந இப்ப சுமாரா படிக்கிற பசங்க நெலமயெல்லா நெனச்சு பாருங்க இப்டி இப்ப நல்லா படிக்கிற பச உங்களுக்கே வந்து எல்லா எல்லா அப்டின்னா சுமாரா படிக்கிற அவுங்களுக்கு அவ்வளதா படிப்பு வருது அது நாம என்ன பண்ண முடியு
நிச்சயமா ஆனா வந்து அதுல ஒன்னு தோழி நீங்க பாத்தீங்கன்னா நடத்து உத்திரமா படிக்கிற மா மாணவ மாணவிகள் தான் வந்து வாழ்க்கையில அதிகமா செட்டில் ஆவாங்க அதற்கான காரணம் என்ன அப்டின்னா புத்தக அறிவோடு அவுங்களுக்கு வந்து உலக அறிவு சேர்த்தி இருக்கு ஏன்னா நமக்கு அந்த உலக அறிவும் சேர்ந்து இருக்கும் போது தான் நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம எப்டி ஷைன் பண்றது இது அதனாலதா வந்துட்டு நம்ம அந்த குறிப்பிட்ட படிப்ப மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த ஆ துறைகள்லயு கல்வியில வந்து அவுங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்கனா அப்டின்னா அவுங்க கண்டிப்பா வந்து அவுங்க நினைக்கிற துறையில வந்து சாதிக்க முடியும் தோழி
ம் கண்டிப்பா தோழி அதாவது நீங்க சொல்ற மாரி வந்து அந்த அ கல்வியில இப்ப எப்டின்னு பாத்தீங்கன்னா அ இப்ப சமச்சீரா இருக்கட்டு இந்த நீட்டு எழுதுறவுங்க இந்த மீன் இந்த சி பி எஸ் சி பிள்ளைங்களா இருக்கட்டு அவுங்களுக்குள்ள வித்தியாசமா இருக்கு இப்ப எங்க வீதியிலேயே பாத்தீங்கனா ஒவ்வொரு புள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி படிக்கு ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு இது எடுத்து படிக்கிற ஒருத்தவங்க மெட்ரிக் எடுத்திருக்காங்கன்னா இன்னோருத்தவங்க சி பி எஸ் எடுத்துருக்காங்க இன்னொருத்தவங்க பாத்தங்க ஐ சி ஐ சிலபஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பிள்ளைங்க ஆ என்ன இந்த பிள்ளைங்க இப்போ மெட்ரிக் படிக்கிற பிள்ளைங்களா எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஃப்ரீயா இருக்காங்க இதே சி பி எஸ் சி படிக்கிற பிள்ளைங்க எல்லா பயங்கர ஸ்ரெஸ்ஸோட அ பயங்கர ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க எப்ப பாத்தாலு நெறயா படிக்கணு எழுதணு ஏதாவது ஒரு கமெண்ட் மண்ட்லயே இருப்பாங்க தப்பு இல்லைங்க நா சொல்றே இந்த வயசுல இரு கமிட்மெண்ட் இருக்கதா செய்யு இன்னு நல்லா விஷய
ஆனா அதுவே வந்து அவுங்களுக்கு ஒரு மன அழுத்தமா வந்துட்டு து மாறிறடக் கூடாது தோழி அதனால தா பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணனு அப்டின்னா நிச்சயமா அவுங்களுக்கு படிப்பு போக எதாவ்து ஒரு பொழுதுபோக்கு வந்து அவுங்களுக்கு பயிற்றுவிக்கனு தோழி அவுங்களுக்கு எதுல நாட் டம் அதிகமோ இப்ப ஒருவேள வெளயாட்ல நாட்டம் அதிகன்னா காலைல அவுங்க கிரௌண்ட்ல வந்து ஒரு மண் நேரொ ஸ்போர்ட்ஸ்ல வந்து பயிற்சி குடுக்லா வெறுமனே படிப்புல மட் டுமே இல்லாம இல்ல ஒரு சிலருக்கு நடனம் அல்லது பாட்டுல விருப்பம்னா ஒரு என்டர்டயின்மெண்டா அதுல கொஞ்ச நேரம் ஆவது தன்னுடைய கவனத்த வந்து செலுத்தலாம் ஒரு சிலருக்கு யோகா பிடிக்குன்னா யோ கா போலாம் நடைபயிற்சி பிடிக்குன்னா நடைபயிற்சி செஸ் அந்த மாதிரி ஏதாவுது தன்னுடைய மன இருக்கத்த வந்து ஆ வெளியேத்திக்க கூடிய ஒ ரு வழி இதா வந்து அவங்களே அல்லது பெற்றோர்களால் தேர்ந்தெடு க்கப்பட்டு அவர்களுக் கு வந்து நம்ம குடுக்கனும் தோழி அதே மாதிரி நிச்சயமா மாதத்துக்கு ஒரு முறையாவ்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள வந்து ஒரு நாள் ஃபுல்லா படிக்காம விட்றனு அவுங்க வந்து எங்யாது ஒரு இயற்கை சூழ்ந்த எடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறது அல்லது ஒரு சொந்த பந்தம் வீட்டுக்கு கூப்புட்டு போறது அமைதியாகு தோழி நிச்சயமா அதே மாதிரி அவுங்ளுக்கும் வந் து ஒரு ரிலீஃபா இருப்பாங்க அதுக்கப் புறம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள வந்து அவுங்கனால எதிர்கொள்றதுக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு நாட்களா வந்து அமையும் தோழி எங்ளுடைய மகனுக்கு அந்த மாதி ரி நாங்கள் வந்து பண்றது உண் டு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு மு றை வந்து இயற்கை சூழ்ந்த எதாவ து வெளியூர் ட்ரிப் வந்து அடி க்கடி நம்ம கூப்ட்டு போ முடியாது நிச்சயமா பக்கத்துல இரு க்கக்கூடிய எதோ ஒரு நீர்நிலைகளு க்கோ அல்லது ஆற்றுக்கோ அல்லது எதாவுது ஒரு கோயில் ஸ்தலம் அல்லது எதோ ஒரு ரிலேட்டிவ் வி வீடு எது ஏதுவாக இரு குமோ நமக்கு அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு மாறுதல் குடுக்கும் போது மத் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடு டும் போது நிச்சயம் அவர்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்துல வந்து ஒரு விடுதலை வந்து கிடைக்கும் தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ரொம்ப அழகா அந்த கல்விய பத்தி நீங்க நெறைய பகிர்ந்துகிட்டிங்க அந்த கல்வி மூலியமா நம்ம எப்பிடி எல்லா நம்ம செயல்படுத்தணு திட்டமிடணு அ இந்த கல்வியின் ஒரு அத எழு எழுத்து பயிற்சி பசங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியோம் அந்த எழுத்து பயிற்சி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு நல்லா சிறந்த கல்வி கத்துக்கலாம் அதே மாரி இந்த ஒரு நாள் எப்புடி வந்து அவங்களுக்கு மைண்டு மனசு அதெல்லா உண்மதாங்க அப்பிடியே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா தாருக்கு
நிச்சயமா தோழி அது வந்து குழந்தைகளுக்கு மட்டுமில்ல பெரியவர்களுக்குமே வந்து அதை பின்பற்றும் போது இப்ப ஆண்கள் ஆகட்டு அவுங்க தொடர்ந்து வேலைக்கு போய்டேருப்பாங்க பெண்கள் ஆகட்டு தொடர்ந்து வீட்டு வேல அல்லது அலுவலக வேலை தாது ஒன்னுல்லா மனசு வந்து ஒளறிக்கிட்டேதா இரு கோ அப்ப குடும்பத்தோடு ஒரு சின்னதா பக்கத்துல ஒரு போயிட்டு வரும்போது அதெல்லா அந்த குடும்பத்துல இருக்குற அனை து உறுப்பினர்களுக்குமே வந்து அது ஒரு நல்லது ஒரு மன மாற்றத்த வந்து அளிக்க கூடியதா இருக்கும் தோழி
கண்டிப்பாங் தோழி இது ரொம்ப சிறப் பா நீங்க பகிர்ந்துகிடீங்க மீண்டும் பேசலா தோழி நன்
நன்றி வணக் கம் தோழி